ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது
என்ன பண்றீங்க
நா காலைல வாக்கிங் போயிட்டு காலையில உள்ள ஒர்க்கெல்லாம் முடிச் ச்சர்ச்சு ஹா ஹா அஸ்பண்ட் கெளம்பிட்டாங்க காஃபி போட்டு குடுத்து கிளம்பிட்டாங்க
அது சரி நான் நா நானும் க்கிங் போயிட்டு தான் வந்து நிக்கிறே
ஓகே ஓகே ஓகே
ஆமா உம் நான் இனிதான் இனிதான் போடணும் பசங்க தூங்குறாங்க
சரி சரி சரி இங்கேயும் பசங்க தூங்கிட்றுகங்க சரி இப்போது செம்ம லீவுனால அவங்க லேட்டா தான் எந்திப்பாங்க ம்
உம் இங்கதா இப்ப ஏதோ ஸ்கூல் வந்து ஓபன் பண்றது லேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்கள டிலே ஆகுது அப்படின்ட்டு
அம்மா சொல்லிட்டு இருக்காங்க ஜூன் செகண்ட் வீக் ஓபன் பண்ணனும் அப்படின்னு மெசேஜ் இப்ப ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் தான் பார்த்தேன் ஆமா அப்படித்தான் மெசேஜ் போட்டு காங்கனா வந்து நமக்கு வந்து எபின்னா ஜூன் ஒண்ணு தான் ஓப்பன் சொல்லிருக்காங்க கன்ஃபாமான டேட் வந்து அவங்க மெசஜ் வரும் ல்ல அத பத்துத நம்மா அனுப்பணு ஸ்கூலுக்கு
வரும் எங்க எப்டி என்ன ஏதுன்ட்டு என்ன அப்டேட் வரும்
கண்டிப்பா கண்டிப்பா
ஓகே பாபோம் உங்க பசங்க என்ன படிக்கிறாங்க
அவங்க சிக்ஸ்து படிக்கிறா பொண்ணு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க
ஓகே ஓகே எபசங்க வந்து பஸ்டு பைய பாஸ்டாண்டடு படிகா இப்போ செகே செகண்டு பைய இப்பனா ஸ்கூல் சேக்கூரோ
ஓகே ஓகே கொஞ்சம் சின்ன பசங்கனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பாகறதுக்கு என
ஆமா ஆமா எனக்கே ஸ்கூல் ஓபன் பண்ணா ஓகே தான் அப்படின்னு தா தோணுது வீட்ல இருந்து ஒரே மொபைல் டிவி அந்த மாதிரி பாத்துட்டு இருக்காங்க
கண் கண்டிப்பா இப்ப உள்ள பசங்க போன் தான் அடிட் எட்ட இருங்கலா
அதேதான் உம் அதேதான் இல்லனா வெளியே விளையாடுவாங்க வெளியே விளையாண்டா வெயில் டயத்துல வெளிய விடவும் பயமா இருக்கு
கண்டிப்பா வெளியில வெயில விட்டு லா சேப்டி இல்ல நம்ம கூடயே இருக்கணும் இப்பெல்லாம் குழந்தைங்கள விட்டுட்டு கிட்டேநம்ம வீட்டல இருந்துக்கிட்டே முடியாது அப்ப அப்பேல்லா நம்ம குழந்தையா இருக்கு பது அம்மா விடுவாங்க நம்ம எல்லாம் ப்ரண்டஸ் கூட சேர்ந்து விளையாடுவோம் ஆன அப்பல்லாம் அப்படி கிடையாது ரொம்ப பாத்து பாத்து என்ன சொல்றது எல்லாமே கிட்னா பண்ணடுறாங்க என்னொமேபண்ண இருறாங்க அதனால குழந்தைங்க வந்து குழந்தைங்க வந்து நம்ம வந்து கொஞ்சம்கேர்ஃபுலா தான் பாக்குனும் நம்ம பக்கத்தே இருக்கனும் நம அவங்க கூட என்ன பண்ணண டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்
நம்ம வந்து வீட்டு வேலை அப்படின்னு பார்க்க வரும்போதோ அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்போ அந்த டயத்தில் வந்த மொபைலு டிவி அப்படி கொடுக்குற மாதிரி இருக்குது ஸ்கூல் லீவ் வாங்கும்போது இதுவே வந்து ஸ்கூல்னால் அவங்க வந்து பிரச்சனை இல்லை நம்மளுக்கும் கொஞ்சம் இதா இருக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா இன்னும் ஒன் வீக் தானா வெயிட் பண்ணுங்க
தான் இவங்க வேற இன்னும் ரெண்டு வீக் டூ வீக் அப்படி சொல்லும்போது கொஞ்சம் இதா இருக்குது
ஆமா ஆமா காலையில என்ன
ஆஹ் உங்களுக்கு ஆஹ் இப்போ வந்து இட்லி கெல்த்தி சாம்பார் வைக்கணும்
செரி செரி செரி ஆஹ் நானும் அதான் தோசை தான் மா எடுத்து வெளியில எடுத்து வச்சுட்டு இட்லி பொடி கேட்டாங்க சரி அத எடுத்து வச்சிட்டு சாம்பார் வைக்கோம் சாம்பார் மட்டும் வைக்கணும் பருப்பு போட்டும் வெக போட்டு வந்துருக்கேன் இனிமே அத பண்ணணும் எந்திகிறதுக்கு எப்டியும் நையன் தேட்டி ஆயிரும் அதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சு விட்டேன்ன அப்றம் எந்தச்சி பிரஷ் பண்ணட்டு குளிச்சிட்டு சாப்பிட ஆம்பிச்சடுாங்க
ஓகேங்க ஓகேங்க இட்லி பொடி எப்படி வீடல ரெடி பண்ணிருவீங்களா
ஆ வீட்லயே ரெடி பண்ணிடலாம் நெறைய விதத்துல ரெடி பண்ணலாம்
அப்படியா நாங்க இதுவரை இட்லி பொடி ரெடி பண்ணது கிடையாது எப்படி பண்ணுவீங்க
நான் என்ன பண்ணுவேன்னா குழந்தைங்களுக்கு வந்து சத்தான ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா உளுந்து கருப்பு உளுந்து சேர்ப்பேன் ஒரு கப்பு அதுக்கப்றம் கார்னு சேப்பே கார்ன் வந்து கொள்ளுன்னு சொல்வாங்கல்ல ஆ அது வந்து ம்ப நல்லது அதனால கருப்பு உளுந்தயே காணோ ஆ கடலப்பருப்பு சிறு பருப்பு சுண்டல் சேப்பே இதெல்லா நல்லா லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்றோ எண்ணெயில வந் ட்ட நா என்ன சொல்றதுன்னா பெருங்காயோ பெருங்காயத்த ஒன்னு ரோஸ்ட் பண்ணிருவே அதுக்கப்பறோ கருவேப்பில் போடுவே பூண்டு புளி வத்தல் இது எல்லா அத கூட கொஞ்ச போடுவே அதுக்கப்றோ மொத்தமா எல்லாமே ட்ரையா பண்ணிட் ட்டு அதுக்கப்புறோ என்ன பண்ணணுனா நம்ம பரப் கொஞ்சோ அந்த அது என்ன சொல்வோ ரொம்ப பவுட்ரா இருக்கக்கூடாது கொஞ்ச பரபரன்னு
ஆ ஆமா இந்த கொரகொரப்பா
ஆ ஆமா ஆமா
உம் உம்
பண்ணிட்டு அவங்க நல்லெண்ண விட்டு சாப்பிடுவாங்க அப்டி இல்லட்டா என்ன சொல்றது தேங்கா எண்ண விட்டு சாப்டுவாங்க
ஓ ஓகே சூப்பர் அப்ப நல்லா இருக்குண்ண
ஆமா அதுலயு நம்ம என்ன பண்லான்னா கருவேப்பில் போ இது உம் என்ன சொல்றது உம் எது போடலா முருங்கை கீரை கொஞ்ச வறுத்து போடலா
ஓ சூப்பரப்பா எல்லாமே ஹெல்திதா ஹெல்த்
ஆமா அவங்களுக்கு எப்டி செய் க்கணுமா அப்டி சேத்துக்கோங்க ஏன்னா அவங்க என்ன சாப்ட நெனைக்கிறாங்களோ அது மூலமா நம்ம குடுத்துரலாம்ல
ஆமா ஆமா தனியா இது எதுவுமே குடுத்தா சாப்டணு உம் ஓகே ஓகே சிஸ் இது நானு ட்ரை பண்ணி பாக்குறே
கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சாப் அத நம்ம எண்ணை நல்லெண்ணை விட் ட்டு குடுத்தன்னா கொழந்தைகளுக்கு ரொம்ப போன்ஸ் என்ன சொல்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு
ஆமா ஆமா உம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கையில வயசுக்கு வரும்போதல்லா அதத்தான தருவாங்க
கண்டிப்பா நால்லா எனக்கு நல்லா நெனவு இருக்கு நா ஆ சின்னப் பிள்ளைல க்கும்போது அம்மா தோசை ஊத்திட்டே இருப்பாங்க அப்போ அப்போல்லாம் வந்து கேஸ் அடு இப்ப இருந்தாலும் நம்ம வெரகடுப்புல தான் அம்மா சுடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கெடையாது அப்போ சுட்டுக்கிட்டே இருப்பாங்க நான என் போண்ணோம்ன்னா அது கிண்ணத்த நல்லண்ணெருக்கும் அதை முக்கி முக்கி சாப்படுவேன் நான் சொல்லுவேன் நான் நல்லெண்ணெ முத் க்கிய சாப்டுவேன் தோசை அப்பல்லாம் நான நார்மலா தான் இருந்தேன் இப்தான் டயட் அதுன்னு பாத்து ரொம்ப இதாயு
அதேதான் அதேதான் அதேதான் இப்ப எதுவுமே சாப்பட மாட்டாங்கன்னு ஆனாலும் எப்டி வெயிட் போடுதுனு தெரியல அது வாக்கிங் போறோம் எல்லாம் பண்றோம் என்னா ஏதுன்னே தெரியல
கண்டிபா நானா கரெக்டா சிக்ஸோ கிளாக் வாகிங் போயிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு
ஆ நானும் போயிருவேன் அங்க வந்து எங்க ஸ்டேஷன் பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் ஆமா அங்க பேயிட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒரு ரவுண்டு பேயிட்டு அப்டியே வந்தோம்
ரைட் ரை அது சேஃப்டி தானே ஆள்கள் இருப்பாங்க
ஆமாமா அதேதான்அதேதான் ம் ஈவி்னிங்கும் அதே மாரி போயிட காலைல ஒன்னவர் ஈவினிங் ஒன்னவர் காலைல வந்து பசங்க தூங்குறதுக்குளயே போயிட்டு வந்துடலாம் ஈவினிங் வந்து அவங்க வந்து வெளிய விளையாண்டுட்டு இருப்பாங்களா
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம என்னதான் வாக்கிங் போனாலும் ஃபுட் கண்ட்ரோலுக்கு இருந்தா மட்டும்தான் நம்ம வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும்
ம் ம் ஆமா ஆமா உ இப்ப நான நானுமே வந்து ஒயிட் சுகர் எல்லாமே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டேன் ஒயிட் சுகரு அப்பறம் காலையிலே நைட்டுக்கு வந்து சப்பாத்தி மதியம் ஒன்ற ஒன் டைம் மட்டும்தான் சோறு சோறு எடுத்துக்குற மாரி பாத்துட்டுருக்கேன்
நா என்ன சொல்றேன் ஆக்சுவலா ஸ்வீட்டே நான் எடுக்க மாட்டேன் பட் டோட்டலா கெடையாது டீ காஃபி ஸ்வீட்டு என் எதுமே கெடையாது
ம் ம் ம் அது நான டிஃப்ரெண்ட் எல்லாரும் தெரியுது அப்டின்னு சொல்றாங்க ஒயிட் சுகரை நீங்க கம்ப்ளீட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்சு சீக்கிரம் ஆகிரும் சுகர்னால தான் ஃபுல் வெயிட் வருது அப்படின்ட்டு
கண்டிப்பா என் பசங்க வந்து ஜூஸ் போட்டா நான் நாட்டு சக்கரைல போட்டு குடுப்பேன் எனக்கு ஒயிட் சுகர்ல போட்டுக் குடுங்கன்னு தான் சொல்வாங்க சொன்னா கேக்க மாட்டாங்க கொஞ்சம் ஒரு மடக்கு நீங்களும் குடிங்க அப்டின்னு எனக்கு தருவாங்க நான சொல்வேன் நீ குடிக்கிறியா அத விட ஸ்டாப் பண்ணிக்கோ அம்மா வேண்டாமா நான வெயிட்டா இருக்கு அப்டின்னு சொல்லுவேன்
ஆனா கரெக்ட் தான் அவுங்களுக்கு வந்து ஜூஸ்ல நட்டு சக்கர போட்டா கொஞ்ச டிஃப்ரெண்டா தான் இருக்கும் ஒயிட் சக்கர போட்டா தான் அதுக்கு
கண்டிப்பா கண்டி குல குலந்தைங்க எல்லாம் அப்டி சுகர் எடுத்து வாயில-வாயில போடுவேன் அப்போல்லா பிட்டா தான் இருந்தோம்
ஆமா-ஆமா அது இந்த தோச சப்பாத்தி அது லாம் சின்ன பிள்ளயா இருக்கும்போது சீனி வச்சு சாப்பிடறதுதான் அப்போ வந்து அவுங்க-அவுங்க எப்ப நம்மளுக்கு சாம்பாரு குருமானு வச்சு தந்தாங்க எங்க வீட்டுல எல்லாம் அப்டிதான் சீனி தோசைக்கும் சீனிதான் சப்பாத்தி
ஹா எங்க வீட்டுல சீனி கிடையாது அம்மா குருமா வச்சிருவாங்க எங்க வீட்டுல யாரும் எடுக்க மாட்டாங்க அப்டி எ அது சீனிய தொட்டே எப்டி சாப் அப்புற முடியும் அப்டின்ட்டு குருமா தான் வப்பாங்க சப்பாத்தி போட்டால்
வளர்ப்போம் நல்ல இருக்கும் சாப்புறதுக்கு இந்த சீனி வந்து சப்பாத்துல அப்டி மேல தூத்தி அப்டி ரோல் பண்ணி இப்ப ஷவர்மா சாப்படுறோம்ல அந்த மாதிரி அது சப்பாத்தி அப்டி ரோல் பண்ணி சாப்பிடும் சூப்பரா இருக்கும்
பையன் சாப்புட்டுருக்கான் நல்ல சுடா சுட-சுட பண்ணி நெய் விட்டு அதுக்கு மேல சீனி போட்டு
உம்-உம்-உம்-உம் ஆமா-ஆமா அதான் இப்ப ஒயிட் சுகர் பாத்தாலே பயந்து ஓடுற மாதிரி இருக்குது
என்ன செய்யக்கா அப்டி என்ன சொல்றது சுகர் வந்துருச்சு இதனாலதான் எல்லாம் போயிருதே
ஆனா எதனால அப்டி சொல்கறாங்கன்னு தெரியல நம்ம காலத்துயெல்லாம் சீனி சாப்பிட்டுட்டு தான் வளந்தோ இப்ப என்னா அந்த சீனி அப்டி அவாய்ட் பண்ண சொல்றாங்க
என்னுடைய வீட்டு எங்க-எங்க வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க சுகர் நாட்டுச்சக் வேற வெல்லம் கருப்பட்டி இது எல்லாமே ஒன்னது தான் கரு பட்டி பஸ்ட் குவாலிட்டி வெல்ல செகண்ட் குவாலிட்டி நாட்டு இத தேர்ட் குவாலிட்டி போர் குவாலிட்டி வது சுகர் இது எல்லாம் சாப்பிட்டாலுமே சுகர் தான் வரும் அதுக்காக இது சப்ப சுகர் வராது இது சாப்பட்டா சுகர் வராது அந்தந்த என்ன சொல்றது அந்தந்த அந்த ப்ராடெக்ட வந்து அவுங்க உற்பத்தி பண்ணுறாங்க அது வந்து அவுங்க வந்து நறைய அதிக-அதிகமாக செல் பண்ணதுக்கு மூவ் பண்ணதுக்காக அவுங்க இது பெஸ்ட்-இது பெஸ்ட் சொல்றாங்க மத்தபடி சீனிஸ் வளர் நம்ம ஸ்வீட் ஸ்வீட்ட எடுக்க முடியாம இருக்கும் சொல்லு
ம் ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் தான் கரெக்ட் தான்நான ஏன் சொல்லிருக்காங்க சீனி எல்லாமே ஒண்ணுதான் நாட்டுச்சக்கர சீனி எல்லாமே ஒண்ணுதான் அப்டின்ட்டு
ஏன்னா அது குவாலிட்டி வைச தான் சேஞ்ச் ஆகுது அது அப்டின்னு சொல்லாங்க நான கருப்பட்டி வாங்கிட்டு வாங்கப்பா அப்டின்னு சொன்னதுக்கு சொல்லுவாங்க இப்போ கருப்பட்டியே பியூர் கெடையாது அது அதுவுமே சீனி கருப்பட்டியாக தான் இருக்கு முன்னாடி பாறி எனக்கு நல்ல நேம் இருக்கு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அந்தச நாங்க அம்மா வீட்டல இருக்கும் போது அப்டி கருப்பட்டி எப்டின்னா மண் பானையில் ஊற்றி வருவாங்கள்ல அது குழு குளுர்ன்னு இருக்கும் அது ஒரு ஒரு ஒன் வீக் அப்பறம் உரைஞ்சிர அதுப்டியே எடுப்பாங்க மாவுத போனா இப்ப உள்ள கருற்பூட்டி அப்டி இல்லவே இல்ல நல்ல அது கல்ல வச்சு உடைச்சாதான் உடையுது
இருக்கவே முடிய மாட்டேக்குது கருப்பட்டி போல கருப்பட்டி எல்லாம் நம்ம கைதான் உடையுத தொடச்சா அவ்ளோவு ஃடாங்கா இருக்கு ம் செரி ஓகே ச ஆ டென் மினிட்ஸ் ஆகுது
ஓகே ஓகே ஓகே ஓகே தேங்க் யூ ம்